ம்
சொல்லு யார் யாரு எப்போப்போ ஹெல்ப்ல சாவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இந்த லைஃபே ஒரு பெரிய டிவிஸ்டா இருக்குது ம் ம்
ம்
அ அப்புறோ என்ன பிரணேஷ் என்ன பண்ணிட்ருக்கா
ஆ பட்டோ வுட்டுட் இருக்கா
எப் இவ இன்னு வளரவே இல்லையாடி இன்னு கொழந்தையாவே இருக்கு
ப்பா திட்டிக்கிட்டே இருக்காங்க அவ
அது அவ என்ன பண்ணுவா அவனோட கர்மா அந்த லட்சணத்துல இருக்கு ஆமா ஏஜு
இனி நாந்தா எல்லாம் பண்ணனு
அதுக்கு பயப்படாத நீ பாட்டுக்கு சந்தோஷமா படுச்சுட்டு சந்தோஷமா வேல செய்யறக்கு வா அது இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நம்ம வேலைக்குன் வரக்கூடாது அது கூட கொஞ்சதா ஸ்ட்ரெஸ் ஆகு
மொதல படிக்கணு
ம்
அதுக்கே எனக்கு பிராப்புரா எது அலைன் ஆக மாட்டிக்குது
அது அதையே பொழம்பிட்டு கெடக்காத இந்த மாவுபட்டி பொழம்புன மாரி எதயாச்சு ஒண்ணு அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வா ம் ம் முடுஞ்ச அளவுக்கு படி அவ்ளோதா என்ன எப்டி ஒரு ஜாப்பு கெடைக்காமையா போயிரு உன்னோட தெறமைக்கு அதெல்லா நல்லாவே கெடைக்கு ஆனா தயவுசெய்து நீ மட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ்சாச்சு நீ ஒர்க்குக் போ
கடைசி வரைக்கு வொறுக்குக்கு போவ ஃபோர் இயர்ஸ் மட்டுல்லா வொறுக்கு போமாட்ட
சேரி நீ அப்ப சன்னியாசியாவே இரு எனக்கு என்ன இந்த மாரிலா பேசுறவங்கள பாத்த எனக்கு கோவமாதா வரு என்னு
ஏஜ் வரைக்கு நா ஒர்க் பண்ணதா செய்யணு என்ன ஒளர்ற நீ அது பண்ணுவ பட் என்ன இருந்தாலு நா ஒர்க் பண்ணிட் ஒர்க் பண்ணாத செய்வ நா எப்ப அப்டி இதே பண்ண மாட்டே அப்டின்ன நா சொல்லல நா வந்து வற்புத்திதா பேசே இருக்க நீதா வோரென்னத்தயோ கன்சிடர் பண்ணி
நா சொன்னே பிஃபோர் மேரேஜ்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆது ஒர்க் பண்ணு அப்டி சொன்னா நீ அதுக்குள்ள நீ இ காலம்புரா ஒர்க் பண்ணிட்டே சார்
எனக்கு பிஃபோர் மேரேஜ்ல்லாந்து கேக்கல காதுல
ஓ நா அப்ப அந்த ஒரு இதுலதா சொல்ல வந்த பிஃபோர் மேரேஜ்ன்னு சொன்னனா இல்லயான் தெரில
ம் நாலு வருஷ இப்டிதா நீ சொன்ன
சரி சரி பாத்துக்கோ அதே மாதிரி ஆக் ட்ரு மேரேஜ்ஜூ வந்து ரொம்ப அ அதிகமா இருக்கு அந்த இது
அந்த ஒர்க் லோடுங்கிறது வந்து ஹெவியா இருக்கு அது என்ன ரீசன்னா மெயினா நம்ம இந்த வீட்டு வேலை செய்றது கொழந்தைகல கவனிச்சுக்கிறது ஆ சொ அப்பறம் மெய்டு வச்சுக்கலா நம்ம வீட்டு வேலைக்கு கூட மெய்டு வச்சுக்கலா ஆனா கொழந்தைய பாக்குறது எப்டி அது மாரில்லா நெறைய இருக்கு
அதுக்குல இன்னு நெறைய வருஷ இருக்கு நம்ம தா படிச்சு முடிக்கிறே அதுக் இதுக்கே நா இங்க வந்து இப்ப இது போராடுறே
எதுமே யோசிச்சு வக்கணு டி முதல்லயே அப் அப்பதா நம்ம அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்
சப்பா அது பத்து வருஷ இருக்குத்தியா இப்பவே அது நெனைச்சு கவலைப்படாதுனா எனக்கு இங்க நானே இந்த செகண்ட் இயர் நெனைச்சு இப்ப கவலைப்பட்டுட் ட்ருக்கே நீ வந்து இன்னும் தா பயம் புறுத்
இல்ல நா சொல்றே யாருக்குமே இந்த எங்களை மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட இருந்தானே நீங்க இதெல்லா தெரிஞ்சுக்க முடியும்
இப்ப என்ன பிரச்சன இருக்கு பிரீபிளான்ட் வந்து அது அப்பறம் பாத்துக்கலா மொதல்ல இப்ப என்ன பிரச் சின்ன இருக் அதா நா ரிசால்வ் பண்ண பாக்க முடியுமே தவிர அதெல்லா யோசிச்சிட்டு இருக்க முடியாது
சொல்றே தெரிஞ்சு வச்சுக்கோ பிஃபோர் மேரேஜ் வந்து நெறய டைம் இருக்கு நெறைய நம்ம ஒர்க் பண்றக்கு எனர்ஜி இருக்கு ஆப்டர் மேரஜ்ஜூ டெய்லி காலைல சமைக்கணு மதிய சமைக்கணு நைட்டு சமைக்கணு அ அதெல்லா ஒப் இப்போ ஒண்ணுமே தெரியாது பிவோர் மேரேஜ் வரைக்கு ஜாலியாத்தா இருக்கு உம் ம் ஆப்டர் மேரேஜக்கு வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு நம்ம வீட்டையும் ஃபேமிலிய கவனிக்க சமைகிறது வந்து பாய்ஸ்க்கு வந்து அப்டி கெடயாது அவுங்க பிஃபோர் அண்ட் ஆப்டர் ரெண்டுலயு ஒரே மாரி தா இருப்பாங்க அப்பவு இதே மாரி தா வேலைக்கு போவாங்க ஆப்டர் மேரேஜூ அதுக்கப்பறமு அப்டியே தா வேலைக்கு போவாங்க வந்து கொழந்தைய பாக்கணு கெடயாது சமைக்கணு கெடயாது மூனு நேரோ அவுங்களுக்கு சாப்பாடு ரெடியா வந்து தட்டுல ஆனா கேர்ள்ஸுக்கு அந்த மாரி கெடயாது சோ அதனால அதே மாரி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி இருக்குறது ஆப்ஷன் ரொம்பவு பெட்டரா இருக்கு ஆப்டர் மேரேஜுக்கு
நம்மள எப்ப வண்டி ஓட்டா பழகவேன்ற இருக்கு இங்க பிரியாக்கலா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு டாங்க நா இங்க மொட்ட மாடில நிக்குறே கீழ தெரியும்ல ரோடெல்லா பிரியாக்காதா வண்டி ஓட்டு ட்ராங்க
பிரியாக்கானா ஒங்க வீட்டுக்கிட்ட இருக்க பொண்ணா
உம் ஒரு வயசு என்னையோட ஒரு
என்ன பண்ணுது
அந்த அக்கா இது பி கம் சி ஏ ஓ பி ஏ ஓ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனக்குறே அந்த அக்காவ சிஏ எக்ஸாம் எழுத போறாங்க
ஓ சேரி சேரி
டூ தௌசண்ட் ஃபைவ் அந்தக்கா எப்டினா ஒரு ஒன்ற ஒன்றை இது கேப் இருக்குனு வெச்சுக்கோ ஹரிசு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா தினேசு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா ஜகாவு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா
ஒனக்கு என்ன கிளாஸ்ல்லா போனுமோ அதெல்லா இப்பவே போய் முடிச்சிரு
உ உ
எல்லாத்துக்கு மணி வேணுங்றியோ
உம் இல்லனா நா இப்டி இருக்க போறே ஜாமனு படிக்க ஆசப்பட்டே இதுக்கு மேல சேரவு முடியாது
ஓ-ஓகே எது நம்மளுக்கு கெடைக்குதோ அததா நம்ம யூட்டிலைஸ்
உம் டிரைவிங் கிளாஸுக்கு வந்து இப்போ பதினஞ்சி கிளாஸு தினேஷ் வந்து பதனஞ்சி கிளாஸு கணக்காமா உள் அது வந்து மொத்த பீஸு பதினஞ்சாயிர போல ஹ ஹ பதினஞ்சாயிர இல்ல எட்டாயிரோ நாங்களே- க்கிறே கன்ஃபாமா தெரியல பதினஞ்சு கிளாஸாமா ரெண்டு வாரத்துக்கு
நீயி அட்லீஸ்ட் வந்து நீ ஒர்க் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவது இந்த மாரி கோர்ஸ் எல்லா
ம் ஒர்க் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறோ டிரைவிங் கிளாஸ் போய் டிரைவிங் லைசன்ஸ் எடுன் றியா
ஆமா அப்பிடிதா பண்ண முடியு அப்புற நம்மளுக்கு சிச்சுவேஷன் ச ரியில்லனா இப்ப நீ என்ன பண்ணுவ போய் படிக்கறக்கு அதனால உனக்கு எப்ப முடியுமோ அப்பதா பண்ண முடியு இப்போதைக்கெல்லா உனக்கு இப்ப வந்து ஆ கண்டிப்பா முடியாது நம்ம சுச்சுவேஷன் அந்த மாரி இருக்குல்ல சோ அதனால நீ வந்து இது பண்ணிக்காத ஒரி பண்ணிக்காத இதுவு வந்து ஆ பர்டனா எடுத்துக்காத சந்தோஷமா படி முடிஞ்ச அளவுக்கு படி அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி அவ்ளதா. உன்னோட சைடு நீ எந்த அளவுக்கு உன்னால குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுத்துரு. அதுக்கு மேல ஆ கா பல்லி கூட அடிக்கிது பாரு. அதனால நீ ரொம்ப பர்டனா எடுத்துக்காத சந்தோஷமா நீ படி சந்தோஷமா வேலைக்கி போ சந்தோஷமா உன் குடும்பத்த பாத்துக்கோ அவ்ளதா எதையுமே அத வந்து ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திராத ம் ம் இப்ப கிளாஸுக்கு போக முடியலன்னு நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. அதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குதோ அத வந்து நீ ஆஃப்டரு ஜாபுக்கு அப்புறோ நீ அத கண்டினியூ பண்ண பாரு. அத வந்து ஸ்டார்ட் பண்ண பாரு. ஆனா அந்த கிளாஸல்ல எப்ப எப்ப முடிக்க முடியுமோ அப்பதா முடி க்க முடியு அதனால நீ அந்த யங் ஏஜுல இருக்கும்போதே பண்ணி முடிச்சிரு. ஆனா ம் ஏதா இருந்தாலு அந்த பிஃபோர் மேரேஜுக்கு வந்து நீ பண்ணி முடிச்சி இருக்கணு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறல்லா பண்றக்கல்லா வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்கு பட் அந்த மைண்ட் செட் நம்பளுக்கு வந்து அப்ப நம்ம கொழந்தைய பாக்கணு ஆ நம்ம ஃபேமிலிய பாக்கணு அடுத்து என்ன பண்லா அப்பிடிதா யோசன வருமே தவிர இந்த இதுல நம்மளால பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே நீ என்னல்லா என்ன கோர்ஸ்லா படிக்கணு நெனைக்கிற எதெல்லா உன்னோட ஸ்கில்ஸ்க்கு தேவைப்படுது நீ நெனைக்கிறியோ அது எல்லாமே முடிச்சிரு ம் ம் ஒரு ஏஜுக்கு மேல நம்மளுக்கு அந்த கோர்ஸ் எல்லா கண்டினியூ பண்ண முடியாது. டைமு அப்டியே பாஸ் ஆயிரு ம் ம் அதுக்குதா ஒரு பழமொழியே அந்த காலத்துல வச்சிருக்காங்க இளமையில் கல் அப்டின்ட்டு.
ம்
ம் ம் மெயினா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறோ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு ஓரளவுக்கு. நம்ம மாங்கு மாங்குன்னு வெளிய போய் அலைய வேண்டியதில்ல.
இதெல்லா அப்புறோ பாத்துக்கலா விடு
அப்பற பாக்கலா அப்பற பாக்கலா சொல்லாத எல்லாமே தெரிஞ்சு வச்சு க்கோன்னு நா சொல்றே
ஆமா எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாரி இருக்கு பாரு
ப்ப என்ன ஐயோ இல்ல கேட்டே ஆ ஓகே ஓகே எங்களுக் இல்ல இந்த மாரி ஒரு இதெல்லா எங் ளுக்கு கெடைக்கவே இல்ல உன்னை மாரி இருக்கு போதெல்லா இல்ல இப்ப வந்து படும்போதுதா தெரியுது ஃலைப்னாலே அப்பிடித்தா போல நெறைய பேருக்கு ஒரு சிலருக்குல்லா அந்த இது கெடைக்குது து ஒரு சிலர்லா எல்லாருத்துக்கு அந்த மாரி கெடைக்கிறது இல்ல கெடச்சாலு நெறைய பேர் அத இக்னோர் பண்ணிருவாங்களோ எனவோ தெர்ல என்னான் தெர்ல ம் நீ கொஞ்சோ டெய் ல்லிமே மெடிடேஷன் பண்ணு ஒரு பிஃப்டீன் மினிட்ஸ் ஆமா அத பண்ணு பாட்டியு அதத்தா சொல்லிட்டுருந்தாங்க அவளை கொஞ்சோ தியானம் பண்ண சொல்லணு அப்பிடின்ட்டு அது நம்ம மைண்டுக்கு கொஞ்சோ நல்லது
ஏ பாட்டியு நா ஸ்ட்ரெஸ் ஆகுறத பாத்துட்டாங்களா
ஆமா நீ இப்ப ரீசன்டா எப்ப பேசுனாலு கத்தி கத்திதான பேசற அதுலயே எங்களுக்குல்லா தெரியுது நீ எப்ப கடுப்பாதா பேசற அப்பிடின்னுட்டு இப்ப கொஞ்சோ குறைஞ்சிருக்கு ஒரு ஒன் மந்த் பிஃபோர் வரிக்கு நீ அப்பிடிதா இருப்ப மெயினா உங்க அம்மாவையு பிரணேசையு பாத்தாலே உனக்கு பிரஷர் எகிரிரு ம் உம் அதுனாலதா அப்பிடி நாங்க என்டாடு அப்பிடி பேசிக்குவோ ஆமா எனக்கு நா உன்னை சின்ன வயசுல இந்து பாக்குறேன்ல்ல டென்த் வரைக்கு நீ இருந்தது அதுக்கப்புறோ இருந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியு உம் ஓகே நம்ம அடுத்த கால்ல கனெக்ட் பண்ணிக்கலா